க்குதா அ ஹலோ சார் கேக்குதா நல்லா இருக்கீங்ளா சார் ஹலோ சார் கேக்குதா உங்களுக்கு ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ சார் கேக்குதா
ஹலோ
ஆ கேக்குதா சார் உங்ளுக்கு
ஆ ஆ கேக்குது மேம்
ஆ நல்லாருக்கீங்ளா சார் பேசீட்ருந்தோ
அ அ நல்லா அ நல்லா இருக்க மேம் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே சார்
ம் ம்
எப்டி போது லைஃபு டெய்லி என்ன பண்றீங்க
டெய்லி என்ன பண்ற மேம் காலைல எந்திக்கிற குளுச்சு ரெடி ஆய்ட்டு வேலைக்கு பொய்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தர இதெல்லா ரொட்டீனா பண்ணீட்ருக்க நீங்க என்ன பண்றீங்க
காலைல எந்திரிச்சு சார் லேடீஸ்க்கு என்ன சார் இருக்கு காலலல எந்திரிச்ச ஒனே காலைல பிரேக்ஃபஸ்ட் செய்யணு கொழந்தைங்களுக்கு காலைல சாப்பாடு ஊட்டணு சாப் பாடு ஊட்டிட்டு அதுக்கப்றோ வந்து ஹஸ்பண்டுக்கு காலைல ப்ரேக்ஃபஸ்ட் அதுக்கப்றோ ஆஃப்டநூன் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணணு திருப்பியு கொழந்தைங்களுக்கு ஊட்டணு அதுக்கப்றோ அவுங்க கொழந்தைங் கூட கொஞ்ச நேரோ டைம் ஸ்பெண் பண்ணுவ அதுக்கப்றோ எனக் தேவாயானத கொஞ்ச நேரோ எதாவ்து படிக்க வேண்டியதுனா படிப்ப இல்லாட்டி ஆ அடுத்து பாத்ர கழுவுரது இருக்கு துணி தொவைக்க வேண்டியது இருந்துச்சுன்னா துணி தொவைக்கணு அப்டே பொயிட் ட்டு நா அப்றோ ஒரு ஈவ்னிங் ஆனதுக்கு அப்றோ திருப்பி பாலு டீ காஃபி எது போட்ணுமோ போட்டு குடுத்துட்டு அதுக்கப்றோ கொஞ்ச நேரோ திருப்பியு எங்க பாப்பாக்கு கொஞ்ச நேரோ படிக்றதுக்கு ஹைட் பண்ணுவ அதுக்கப்றோ நைட் ஆய்ச்சுனா திருப்பியு டிஃபன் எதாது பண்ணீட்டு அப்டியேதா போய்க்கிட்டு இருக்கு உங்ளுக்கு சார் நீங்க எதுவு எக்ஸ்ட்ரா எடைல எதுவு பண்ணுவீங்ளா ஒர்க் எது போறீங்ளா
ஆ நா ஒர்க்குதா மேம் போற டெய்லி காலைல எந்திச்சு குளுச்சு ரெடியாய்ட்டு வேலைக்கு போய்ட்டு வேலைல ஒவ்வொரு மீட்டிங்கா நடக்கு டிசைனரா இருக்கல்ல அதனால வந்து ஒவ்வொரு மீட்டிங்கா ஓடு எல்லாத்தியு ஹேண்டில் பண்ணணு ஹேண்டில் பண்ணிட்டு ஃப்ரீயாயி உக்காரதுக்குள்ள டிப்ரஷனே வந்துரு எப்யு ஒர்க்ப்ரெஷர் ஹெவியாதா இருக்கு நம்ளுக்கு
உங்க ஒர்க்ல என்ன சார் பண்ணுவீங்க டெய்லி ஆஃபீஸ் பொய்யா அங்க என்ன ஒர்க் பண்ணுவீங்க
அ டெய்லி எனக்கு சிங்கில் ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு ப்ர்ஜக்ட்ஸ் வரு அ ஃபுல்லா ரோபோட்டிக் ஸ் ப்ராஜெட்தா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிக்கு வந்து ரோபோட்டிக்ஸ்லா ஆர்மு ரோபோட்டிக்ஸ் மிஷின்ஸ் அப்றோ ரோபோட்டிக்கு ஸோ அதுக்கெல்லா ஸோ அப்போ டிசைன் பண்றோப்போ ஒவ்வொரு மந்த்துக்கு அந்த ப்ராஜெக்ட்டோட இதெல்லா முடிக்கிறதுக்குல ஒரு ஒரு போராட்டமே பண்ணி எடுக்ற மாரி ஆயிரு நறைய கோத்ரு பண்ணணு அப்றோ நறைய டிரா பேக்ஸ் வரு எல்லாத்தையு சார்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ட வந்து சப்மிட் பண்ணுறக்குள்ள சொரு யுத்தமே முடிச்சிட்டு வந்துடலாம்
சரி வீட்லஎதுவும் ஹெல்ப் பண்ணுவீங்களா உங்க வீட் என்ன சார் சொல்லுங்க சார்
ஆ சொல்லுங்க மேம்
இல்ல வீட்ல ஒங்க ஒய்ஃபுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுவீங்களா வீட்ல
ஆ வீட்லயா மேம் வீட்லலாம் எங்க மேம் நா வேலைக்கு போய்ட்டு வந்து டிப்ரெஷன்லே இருக்கறதுலயே டைம் போய்டுது எங்க என் மிஸஸ் க்கு என் மிஸஸ் வந்து கொஞ்சோ பிரில்லியண்ட்டா இருக்கறனால அவங்களே வந்து எல்லாமே ஹேண்டில்ஸ் பண்ணிக்குவாங்க அவுங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ற நெலைமைல இருக்காங்க நா அவங்களுக் ஹெல்ப் பன்ற நெலமைல எங்க மேம் இருக்கேன் ஃபுல்லா அவுட்ரு அவுட் சைடு ஃபுல்லாவே எனக்கு வந்து டிப்ரஷன் தான் வருது ஒர்க் ப்ரஷர் அப்புறம் ஃபேமிலி ஹேண்ட்லிங் எக்னாமிக்கலாக எல்லாமே வந்து எனக்கு அதுலயே எனக்கு டைம் ஸ்பெண்ட் கரெக்டா இருக்கு சோஅல்ங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கனால நமக்கு வந்து ஏதோ லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு
சரிங்க சார் புக்ஸ் எதும் படிப்பீங்களா சார் ரீட் பண்ணுவீங்களா
இல்ல மேம் புக்ஸ் எல்லாம் படிக்கறது இல்ல என் வைஃப் தான் படிப்பாங்க மேம் நீங்க படிப்பீங்களா
ஆ நா படிப்பேன் சார் இப்ப யாரு முன்னாடி எல்லாம் நெறைய படிப்பேன் சார் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்றோ எங்க வீ ட்ல வேல ஹஸ்பண்டு கொழந்தைங்க அப்படின்னே பால போறதுல இப்பல்லாம் புக்ஸ் எல்லாம் நெறைய படிக்க முடியல சார்
ம் ஒங்க ஹஸ்பண்ட் என்ன மேம் செய்றாரு
அவங்க ஒர்க் பண்றாங்க சார் ஒர் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க
ம்
ம் சரிங்க சஜசன் அதனாலா புக்கு அவ்ங்களும் இந்த மணி மெக்கானிக்கலா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்
ம் ஓகே மேம்
ஆஹ் செரி செரி செரி செரிங்க சர் ஆ ஆமாங்க சார் நா ஹவுஸ் வைஃப் தா நா அப்டியே போய்ட்டு எப்பயோ சம்டைம் முன்னாடி எல்லாம் கொஞ்சோ டூஷன்ல இந்த மாதிரி எல்லாம் எடுத் த அப்யே டெய்லி டெய்லி லைஃப் அப்டியே போயிரும் இப்போ கொஞ்சோ கொழந்த அப்டிலாம் இருக்கறனால வீடிலயே இது பண்ணி ட்டு அப்டியே இருக்கேன் சார் புக்ஸ் எல்லாம் கொஞ்சோ படிங்க நல்லா கொஞ்சோ ஒங்களுக்கு நீங்க டிப்ரெஷன் இந்த மாதிரிலாம் இருக்குனு சொல்றீங்கள உங்களுக்கு கொஞ்சோ மைண்ட் ரிலீஃபாவும் இருக்கும்
எங்க மேம் புக்ஸ்படிக்கனும் நெனைப்பேன் மேம் டிப்ரெஷன்லே இங் க்கிட்டு மைண்ட் த் மைண்ட் தாட் போக மாட்டீங்கு இப்ப
ஆ அதுதான் சாரே நீங்க அப்டியே யோசிச்சிட்டே இருக்கறதுக்கு கொஞ்சோ புக்ஸ்சு இந்த மாரி எடுத்து படிச் சீங்க அப்படின்னா கொஞ்சோம் ஒங்களுக்கும் ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி மூலமா கூட உங்களுக்கு கடைக்கலாம்ல்ல அந்த மாதிரி இருக்கும் அது மாரி நீங்க முடிஞ்சவரையும் ஏதாது ஒரு புக் ஸோ அந்த மணி எடுத்து இது பண்ணுங்க அ பா டிப்ரெஷனா இருக்கறனால ஏதாது யோகா கூட பண்ணலாம் ஏன்னா ஒரு வாக்கிங் மாதிரி கூட போங்க ட்ரை பண்ணி பாருங்க
ட்ரை பண்ணணும்னு நெனச்சிட்டு தான் மேம் இருக்கேன் ஆனா எங்க மேம் என்னால ஒரு பக்கமா ஃபோக்கஸ் பண்ணி போறதுனால இன்னொரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி எறங்கர்துக்கு கொஞ்சோ சோம்பேறி தனமாருக்கும் பண்ணணும் கண்டிப்பா அத பன்
ஆ செரி செரிங் செரி செரிங்க சார் ஆ லேடிஸ்க்கு பொறுத்தவரை இப்டியே நீ இனி நாங்க இந்த காலில சமைக்க வேல பாக்க அப்டியே டெய்லி ரொட்டீன் மட்டு அப்டியே போய்க்கிட்டுருக்கு சார் முன்னாடி ஒர் க் பண்ணும் போது போயிட்டோம்னா எல்லா வேலை யு முடிச்சுட்டு அப்டியே போய்ருவோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புற தா அடுத்த வேல இருக்கு இப்ப வீல வீட்லயே இருந்தன்னா அடுத்தடுத்து வேல பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரிதா இருக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக் கிட்டே இருக்கிற மாரி துணிய மடிக்கவோ இல்ல வாசல் கூட்டவோ தொடைக்கவோ அப்டியே டெய்லி இப்டியே போய்கிட்டுருக்கு சார் எல்லார் வீட்லயு அப்டிதா ஆ ஒர்க்குக்கு போலா சார் இப்ப எனக்கு கொழந்தை இருக்கறனால இப்போதைக்கு போல சார் அடுத்து போணு சார் முடிச்சுட்டு கொஞ்சொ பாப்பா ஸ்கூல் சேத்ததுக்கு அப்புறோ ஒர்க்கு ஏதாது ட்ரை பண்ணி போணு சா
ம் என்ன மாரி ஒர்க்கு போலானு ஐடியால இருக்கீங்க மேம்
ஆ டீச்சிங் ஃபீல்ட்ல தா சார் போலான்ற ஒரு இதுல இருக்கே அதுனாதா கொஞ்சோ கொழந்தைைய வந்து விட்டுட்டு நம்ம போய் பிக்கப் பண்றதுக்குனாலு சரி இதுனாலு சரி கூப்ப விட்டுட்டு போறதுக்கு எல்லாமே இதா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நாங்க டீச்சிங் லைன்ல தா போலான்னு நெனச்சிட்டு இருக்கே சார்
ம் ம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம்
நானு இந்த டீச்சருக்கு தா சார் படிச்சிருக்கே நானு டீச் நா படிச்சிருக்கே அந்த மாதிரி இது நா வந்து தமிழ் படிச்சிருக்கே சார் தமிழ் படிச்சிருக்கே அதுல இருந்து அப்டியே போலா அப்டின்ன நெனைச்சிருக்கே தமிழ்னா தமிழ் சோசியல் அந்த மாரி எடுக்க சொல்லுவாங்க அப்டின்னு நெனச்சிருக்கே சார் ம் ம்
அவுரு எப்டி மேம் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பன்றாரா
ஆ அதெல்லா எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் எ கொழந்தைய பாத்துப்பாங்க எதுவு நானே ஏதாது வேலைல போனு அப்டின்னா அதெல்லா பாத்துப்பாங்க எனக்கு நெறைய ஹெ ஹெல்ப்லா பண்ணுவாங்க பாத்திரோ ஏதாது வெளக்கணுனா அதெலா ப திங்க்ஸ் வெளக்கி குப்பாங்க
ம்
அதெல்லா பண்ணுவாங்க
பரவால ம் உ ஹஸ்பண்டாவது நம்ம வேலை செய்றாரு நாலா எல்லா எ வைஃப்க்கு வேலையே செஞ்சதில்ல ஏங்க எ பிரச் சனைய தீக்கவே முடியலைங்கறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையு செய்யறதில்ல ஆ கேக்குது மேம் இல்ல நானே நானே பெரிய பிரச் சனைல இருக்கனால புதுசா அவுங்களுக்கு எதுவு பிரச்சனை குடுக்கக்கூடாதுனு எந்த வேலையு செய்றதில்ல
சரி வுடுங்க மிஸ் ஆயிருச்சு ம் முடிஞ்சளவு நீங்க உங்களுக்கு நீங்களே ஏதாவது வீட்டுல கொழந்தைங்களோட வெளையாடுறது ஏதாது ஒரு செடிய வச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறதா அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்றீங்கள அதுக்கு இந்த மாதிரி ஏதாது பண்ணிக்ட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சோ ரிலீஃபா இருக்கு
லோ
சார் கேக்குதா சார் நா சொல்றது கேக்குதா சார் ஆ ஆ அத சொல்ற அத சொல் சொல் சொன்ன
ம் கண்டிப்பா மேம் கண்டிப்பா பண்ணணு
ஆ நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்டி இருக்குன்னு சொல்லுங்க
ம் நீங்களு டீச்சர் வேலைக்கு சீக்கிரமா படிசிட்டு நல்ல வேலைக்கு போங்க மேம் அப்பதா உங்க ஹஸ்பண்டுக்கு சப்போட்டா இருக்கு
ஆமாங்க வேற ஆமாங்க சார் உங்க ஒய்ஃப் வேலைக்கு போறாங்ளா சார்
ஏ ஒய்ஃப்பு வந்து வே வேலைக்கு போறத விட இப்ப என் மகளை பாத்துக்கற்தே அவுங்களுக்கு பெரிய டாஸ்கு தா மேம் வேலைக்கு போனா சம்பள குடுப்பாங்க அது ஒரு டிப்ரஸ் ஸன் அத விட எ மகளை பாத்துக்கறதே அவுங்களுக்கு பெரிய டிப்ரெஷன் மேம் எனா நானு அவங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்றதுல்ல இண்டிஜுவலா கொழந்தைய பாத்துகிறாங்கில்ல பாவோ அவுங்க ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு இதுல அவுங்கள எங்கே மேம் வேலைக்கு போக சொல்றது ஆ எ மக வந்து கொஞ்சோ ஸ்கூலுக்கு கீலுக்கு போயி ஃப்ரீயானா தா அவுங்க கொஞ்சோ அது டிப்ரஷன்லிருந்தே கொறைவாங்க
ம் ம் சேரிங்க
அதுல பத்தா குறைக்கி நா வேற அப்பப்ப சில சில பிரச்சனைய கொண்டு வந்திருதே இப்ப அதுல வேற அவுங்க ரொம்ப டிப் ரஷன் ஆயிருவாங்க சோ எல்லாமே கொஞ்சோ கொறைஞ்சா தா இன்னு ரெண்டு மூணு வர்ஷ்துல எல்லா கொறஞ்சிருன்னு நெனைக்கிறே கொறஞ்சிருச்சீன்னா அவுங்க ப்ரீயாயிருவாங்க
சேரிங்க சார் சேரிங்க சார் சேரிங்க சார் அடுத்தடவ கண்டிப்பா பாப்போ சார் உங்க ப்ராப்ளம் எல்லா சால் பண்ணீட்டு சொல்லுங்க நா
ஆ கண்டிப்பா ஆ ஓகே மேம் பாய் மேம்
பாய்